ஹலோ
ஹலோ
ப்ரோ கேக்குதா ஆஹ் கேக்குது ப்ரோ உம் சாப்பிட்டீங்களா ப்ரோ எப்பிடிருக்கீங் ஆஹ் நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்படிருக்கீங்க
ஆ சாப்ட்டே ப்ரோ நீங்க சாப்டீங்களா
ஆஹ் நா சாப்ட்டே ப்ரோ என்ன சாப் ப்ரோ
ப்ரோ நா தா இட்லி சாப்ட்ட ப்ரோ நீங்க
ஆஹ் நானு சாப்பாடுதா ப்ரோ ஒயிட் ரைஸ் சாப்ட்டே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
இட்லி மட்டும் தானா ஆஹ் இல்ல ப்ரோ வீட்லதா இருக்கே இப்போ எந்த ஒர்க்கு இல்ல வீட்ல வீட்ல மேல செடி கார்டன் ஆஹ் ஓகே ப்ரோ மேல செடி கார்டன் வச்சிருக்கே கார்டன் பாப்பேன் அத வீட் வீட்லதா
உம் பரவால்ல பரவா அப்றோம் வீட்ல எல்லாரும் நல்லா
ஆஹ் எல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்கள எல்லா வீட்ல
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ
ஆ ஓ ஆ கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ உங்க சைடு ப்ரோ
ம் இங்கே ஓகே தான் ப்ரோ டூ டேஸ்ச தான் பரவால்ல ப்ரோ டூ டேஸ்ச தான் இங்க கிளைமேட் நல்லா
ஆ இப்போ எங்களது பாத் ஆனா இன்னைக்கு ரெண்டு நாளா கொஞ்சம் மூணு நாளா கொஞ்சம் இது சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப கொஞ்சம் அப்பிடியே டல்லா இருக்க மழ வரா மாரி இருக்கு நேது கூட ஒரு தூரல் போட்டா மேரி ச் ப்ரோ ஒங்கூர் சைடு்ல நம் ஊர் விவசாய பண்ணிக்கங் என்ன ப்ரோ
ஆ இருக்கு ப்ரோ விவசாயலா இங்க இருக்கு ப்ரோ
ஆஹ் என்ன ப்ரோ போடுவீங்க அந்த சைட்ல வில்லேஜ் என்ன போடுவீங்க ப்ரோ நெல்லா
ப்ரோ நெல்லுதான் ப்ரோ நெல்லுதான் போட்றோங்க ப்ரோ இந்த சைடு எல்லாமே எல்லாமே இருக்கு ப்ரோ இங்க இங்க மெய்னா தென்ன தான் ப்ரோ தென்னைன்னு சொன்னா எந்த ஏரியா தெரிஞ்சிருக்கணு
ம்ம் தென்ன தென்னைதானா புள்ளாவா இங்க இப்ப எங்க ஏரியால பாத்தனா ஃபுல்லா நெல்லு ஆஹ் வேர் கடல போடுவாங்க நில கடலு அப்பறம் பாத்தன்னா தென்னமரம் இருக்கு மாமரம் இருக்கு மாந்தோப் உப்பு புள்ளா தென்னந்தோப்பு எல்லாமே கலந்தாவே இருக்கும் ப்ரோ இங்க பாரஸ்ட் இங்க அதிகமா இருக்கு ஆமா ம் ம்
இங்க எல்லாம் கலந்து தான் ப்ரோயிருக்கு இருந்தாலும் இந்த ஏரியாக்கு பேமஸ் ஆனது தென்ன மரத்தாம் இல்ல ப்ரோ வீட்டுல விவசாயலாயில்ல ப்ரோ வீட்டுல இல்ல ப்ரோ
ம் நம்ப விவசாயம் பண்றோம் நாங்க நானு ஆறு ஏக்கரா விவசாயம் பண்ணிருந்தாங் இப்ப பாத்தன்னா ஹ நான் கூட போய் ஹெல்ப் பண்ணுவேன் எப்பனா
ஓகே ஆஹ் ஓகே ஓகே ப்ரோ
இது ஒன் இயர் கிடையாது இப்போ ரெஸ்ட்டு எங்குளுக்கு இப்ப பாத்தனா நிறைய விவசாயம்ல்லாம் து பாத்தன்னா விவசாயமே இல்ல இப்ப வர ஜென்ரேஷன்ல இப்ப பாத்தன்னா இப்ப நறைய பேர் பாத்தன்னா இப்போ போயிட்டு எல்லா கடைல வாங்கி வச்சி சாப்புர்றாங் அந்த ஒரு பத்து இருவது வர்ஷ் முன்னாடி பாத்தனா ஒரு பத்து வர்ஷொ பின்னாடி பாத் த விவசாயம் பண்ட்டேதா எல்லாமே சாப்ட்டாங்க இப்ப பாத்தன்னா எல்லாமே போய் கடைல வாங்குற மாரி இருக்கு ரெடிமேடா கெடைக்கிது எல்லாமே இதப் பத்தி நீங்க என்ன இத இதப் பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங் அ
ப்ரோ ஃப்யூச்சர்ல விவசாயொம் கொஞ்சொ கம்மியாற மாரிதா ப்ரோ இருக்கு ஏ இப்பவே தெரியிது கம்மியான மாரிதா இருக்குது ஃப்யூச்சருக்கு எங்க போறது ஃபுல்லா எல்லாமே ரெடிமே ரெடிமேன் பாத்தீங்கனா இல்ல ஹெல்த்துதா இப்ப பலகிட்ருக்கு
உம் ஆமா ப்ரோ ஏன்னா இப்ப பாத்தன்னா எல்லா விஷ மே பாத்தனா இப்ப பாத்தனா வே எல்லாமே ஃபேக்ட்ரிங்ளாயிட்ச்சி எல்லாத்லயு பாத்தனா விவசாயம் பில்டிங் ஆயி போச்சி அப்பார்மென் ட்டு இது மேரியெல்லா விவசாய நெலத் த வந்து எல்லாமே இது பண்ணிர்றாங் ப்ரோ வித்துட்டு கடனால எல்லாத்தையு மாத்திர்றாங்க ப்ரோ
அது எல்லா ஃபேக்ட்டரி ஆளுக வந்து வாய்ங்கிறானுங்க அ விவசாயமே கம்மியாயிருச்சி ப்ரோ இப்ப
ஆமா ப்ரோ வ நம்ம சைட்ல பீ ச்சு இருக்குமா ப்ரோ பீச்சுக்குல்லா போயிருக்கீங்களா
ப்ரோ இந்த இந்த ஊர்ல பீச் இல்லையே இந் இந்த ஊர்ல பீச் இல்ல ப்ரோ
ஆ ஆ ஓகே ப்ரோ ஆ சேரிங் சேரி ப்ரோ ஏன்னா இப்ப நம்ப சைட்லா பீச் இருக்கு ரெண் டு ரெண்டு மூணு மூணு எடத்துல பீச் இருக் பக்கம் பக்கந்தா எங்களுக்கு பீச் பக்கொ ஒரு அஞ்சி கிலோமீட்டர்தா இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் இந்த சைட்ல பாத்தன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்ல இருக்கு பீச்சிக்கு போவோம் இப்ப சன் டே டைம்ல நாங்க போய்டுவோ பீச்சுக்கு அ பிரியாணி அது இந்த மாரி செஞ்சு எடுத்து போயிடுவோ செஞ்சு எடுத்து பேய் டெய்லி பீச்சுல ஆமா ப்ரோ. சன்டேல போதுன்னா அஹ் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு ஏன்னா சிக்கன் மட்டன் எதுனா எடுத்து சமச்சுட்டு அவ்ளதா பீச்சு கிளம்பிடுவே ப்ரோ பீச்சுக்கு போய்ட்டு அழகா எல்லா ஃப்ரெண்ட்ஸூ வீட்ல எல்லாரும் கொ கொஞ்சோ என்ஜாய் பண்டே அப்புறோ ஒரு ஒன் அவர் ரெண்டு அவர் இருந்துட்டு வருவோம் நெறைய பேர் வருவாங் ப்ரோ பீச்சுக்கென்ன அந்த சைடு இருந்து எல்லாமே வெளிய இருந்து வருவாங்க எது பீச்சே வந்து ஒரு திருவிழா மறி ஆமா இப் இப்போ வந்து வெய டைம்ல பாத்தோன்னா பீச்சே வந்து பாத்தோன்னா அப்டியே ஜெ ஜென்னு இருக்கோ திருவிழால எப்படி இருக் இருப்பாங்க அந்த கோயில் திருவிவால விசேஷமா
ஆ ஓகே ஓகே இந்தசைடெலாமே ரிவர் தான் ப்ரோ ரிவர் தா அதிகமா இருக்கு
ஆஹ் இதுவா ப்ரோ அந்த பால்ஸூ அந்த ஆறு
ஆறு தாஞ ப்ரோ
உம் ஓகே ஓகே ப்ரோ
நாங்க பசங்களா சேந்து இங்க ஆத்து சைட்ல தா போய் சமச்சு சாப்பிடுவோ ப்ரோ
உம் ஆஃப் சைட் இல ப்ரோ உம் உங்க வாழ் வாழ் வாழை அதிகமா இருக்குமா ப்ரோ வாழை மரம்.
இது வாழை இருக்கு ப்ரோ
வாழ மரோ மரோ செடி வச்சிருக்கங்களா வாழை மரோ விவசாயம் பண்ணுவங்களா அங்கயு வாழை இல விவசாயோ உம் இப்போ நீங் இப்ப நெலோ இருந்தா நீங் கூட வாழை போட்லா ப்ரோ வாழை போட்டீனா கூட நல்ல வீட்டாண்ட கூட சின்னா கூட செவ்வாழ அதெல்லா நல்லாவா
ப்ரோ இங்க எப்படியு எங்க கிட்ட கொஞ்சோ எடோ கம்மியாதா இருக்கு
உம்
பத்து வாழ மர இருக்கு ப்ரோ
உம் ஆனா அதெல்லா சாப்டோனா கொஞ்சோ உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கு ஆமா அதுக்குதா சொல்றே இப்ப பாத்தோன்னா நம்ம ந ஃப்ரெண்டு ஒருத்தரு பாத்தன்னா அவரு ஒடம்பு கொஞ்சொ ஒல்லியா இருப்பாரு நாதான் உ சொன்ன தவழேடு நீ அஹ்ஸ் செங்காவா செவ்வாழய பாத்தனா ஒரு காய்வட்டமா வாங்கி நீ சாப்டு காய்லியோ உம் ஒரு அப்றமா பாத்தோன்னா காலைல சாப்டு சாய்ந்திர டைம்ல சாப்டு அஹ் ஈவ்னிங்கு காலைலயு அப்டினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பாடி அவர் கண்டினியுவா எடுத்தாரு நான் சொன்னதுனால ஒரு ரெண்டு மாசத்துக்கு இப்ப பாத்தன்னா ஒடம்பு பாத்தன்னா ஒரு பத்து கிலோக் ஆளு ஃபுட்டு கொஞ்சோ நல்லா எடுக்கறா ஒரு ஆளு பாத்தன்னா ஒல்லியா இருப் அ ரொம்ப ஒல்லி இப்ப அதுமாரில்லா செவ்வாழய அந்த அதுமாரி சாப்டும் போது ஃப்ரூட்ஸ் சாப்டும்போது ஒடம்பு கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ
அதான் ப்ரோ ஃப்ரெண்டே எங்கிட்ட சொல்லியிருந்தா அ ஏன்னா அவங்க இதுவும் ப்ச் தோப்புல பாத்தீங்கன்னா செவ்வாழ பழந்தா அதிகமா போட்ருந்தாங்க ஆ இல்ல ப்ரோ கொஞ்சம் ஒடம்பு இரு இல்ல ப்ரோ கொஞ்சம் ஒடம்பு இருக்கும் ப்ரோ
உம் சரி சரிப்பா
இன்னமு செவ்வாழை பத்தியே ஏன்னா அவ டெய்லியுமே எடுத்துக் இது ஒரு ஏழு நாள் தொடர்ந்து சாப்ட்டு பார்ரா ஒனக்கு கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியு அப்டின்னா
உம் ஆமா ப்ரோ ஏன்னா நம்ளுக்கு ஒடம்புல பாடியில ஸ்ட்ரென்த் இல்லனாக்கூடோ செவ்வாழைய சாப்டும்போது ஒரு ஸ்ட்ரென்தா இருக்குற மாரி இருக்கு ஒரு எனர்ஜி எச்ச மாரி இருக்கு இப்போ எல்லா சொல்வாங்க செவ்வாழ எ எதுவு வாழ பழத்துல எதுமே கெடையாது அப்டின்னுவாங்க ஆனா வாழபழத் செவ்வாழைல எல்லாமே இருக்கு ப்ரோ எல்லா நன்மை இருக்கு நம்ப ஏன்னா செவ்வாழய அது நல் அதா அந்த வாழைய வைக்கணு அப்டின் சொல்ட்டு நம்ளுக்கு ஒரு பிளானிங் நம்ப வீட்ட பாத்தனா வாழ மரத்த சுத்தி நா வச்சுகிற
ஓகே ஓகே இப்ப நீங்க மட்டு பாத்துக்கிறீங்களோ இல்ல அப் ப்பாம்மாதா பாத்துக்கறாங்களா
ஆ அப்பா அம்மா ஆ அப்பா அம்மா வேலைக்கு போய்டுவாங்க நா பாத்துக்குவே ப்ரோ. ஃப்ரியா இருப்பே பாப்பேன், ஆமா ப்ரோ இப்ப மாமரோ வீட் டண்ட சுத்தி மாமரோ இருக்கு. இப் பாதனா இப்பனா பா ஆ வீட்டுக்கு மேல போனா மாமரோ இருக்கு அப்டியே. பக்கத்துல அறப்போ அது பழுக்க வச்சு சாப்புட்டோ அதே மாரி வீட்டுக்கு பாத்தன்னா மாடிப் பெரிய மாடி அது மேலப் னா சேரி பூச்செடிங்க. அ மல்லி அது மாரி முல்லை கனகாாமரோ அது மாரி செடில்லா வச்சிருக்குறோ
சேரி சேரிங் ப்ரோ.
உம் நீங் கூட ட்ரை பண்ணுங்க ப்ரோ அது மாரி நல்லா இருக்கு
ஆ, இல்ல ப்ரோ வெச்சுதா இருக்கே
உம் ஏன்னா நம்போ இப்ப பாத்தோம்னா நே இது அதிக் அதிகமா பாத்தோன்னா இப்ப ஹைப்ரேட் ஆய்ப்போச்சு இப்பப்பாத்தன்னா நெறைய இன்ஸ்டால்லா பாத்தனாவே மேல மாடி மேலல வச்சுப்ப நல்லா விவசாயோ பண்றாங் அத பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ம் ம்ச் ஸ்ட்ரைட்டா டைரக்ட்டா ஸ் . த்துன்னா மேல தாட்டிக்கு தண்ணி பத் த்துன்னா நம்மளுக்கு வேர்க்கே இறங்காது அது ஒரு மண்ணுத்தா ஆ மண்ணுக்குள்ள மட்டு வளரா. அதோடு. ஃப்ரூட்ஸ் அது வந்து அ வளிச்சுத் து சீக்கிரமா.
ஆஹ் அதா ப்ரோ இங்கேயு அப்டிதா போட்ருந்துச் எல்லாமே ஹைபிரிட்தா ப்ரோ.
ஆமாப்பா.
உம். சேரி சேரி நீங்க மேரிடா ப்ரோ.
ஆஹ் மேரிடு ப்ரோ ஏ ஆ ரெண்டு வருச அயிருச்சு ப்ரோ.
உ ப ஓகே ப்ரொ சேர் செரிங்க அப்றோ கொழந்தைகளா ம்
இல்ல ப்ரோ அ அவங்க படிக்கிறாங்க இப்போ அப்டியே
ஓ ஒகே ஒகேங்க
ஆமா
நீங்க இப்ப விவசாய மட்டு பாக்குற்
ஆமா ப்ரோ விவசாய தா படிச்சதுகா விவசாய பாக்கறோ
ம்
ம் ஒகே ப்ரோ இப்ப பாத்தீன்னா இப்ப பாத்தனா இந்த இந்த ஃப் ஃபுட்டுல்லா நம்ம எடுக்கறது பாத்தனா இப்போ நம்ம அதிகமா பாத்த ஹெல்த்தியா எடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா எந்த சுச்சுவேஷன்ல பாத்தோனா இப்போ நறிய ஈடத்துல பாத்த வெயில்னால எவ்ளோ ப்ரச்சின வருது பாத்தனா இப்போ பாத்தோன நம்ம ஆமா ப்ரோ இப்ப மொபைல்லயே நம்ம எவ்ளோ பாக்றோ ப்ரோ ஏன்னா நறிய பேருக்கு இது இது இருக்கு அது இருக் குன்றாங்க நம ஃபுட் பாத்தன்னா அந்த நாள்ல எடுத்தாங்க ஆமா இப்ப தண்ணி விட இப்ப அந்த நா உள்ள சாப்டோ உங்க பாட்டிமா அந்த தாத்தா லா சாப்ட்டு ஃபுட்டுல போன்
அவங்க ஃபுட்டுக்கு நம்ம ஃபுட்டுக்கு அதா உண்ம நறைய டிஃப்ரெண்டா இருக்கு
குலா இங்க ஆக்ட்டிவ்வ அவுங்க ஆக்ட்டிவ்வ இருக்காங்க நம்ப்ளால ஆக்ட்டிவ்வா இருக் முடில
அவங்க இருக்கறங்கனா அவங்க எல்லாமே ஃபுட் எல்லாமே ஓனா சமைச்சு அவங்களா இ சாப்டது இப்ப இருக்குற எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்
ஆமா ப்ரோ ரெடிமேடா இது பண்றாங்க இப்ப அதுதா என்னோட காக தா நம்மலு முடிஞ்ச அளவுக்கு நம்மளு சாப்டணு மத்தவங்களுக்கு சொ இப்போ இப்ப இப்போ சொன்னதுனால உங்களுக் கொஞ்ச ஒரு நன்மையா இருக்கோ ட்ரை பண்ணீங்க முஞ்ச அளக் து ஷேர் பண்ணீங்க கொஞ்ச நல்லா இருக்கோ உ ஃப்ரெண்டுகெல்லா சொல்லுவீங்க அதுவு நல்லா இருக்குலா ஆமா அதுதா ப்ரோ இப்போ பாத்தன இப்போ போததுன்னா இப்ப பலா சீசன் ஆயிச்சு இப்போ பலா பலா சாப்பனால கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ
பழாவா போரோ
ஆம்மா போரோ குர பேசந்து ரொம்ப ங்க் ப்ரோ
ஆ ஓகே போ தேங்க்ஸ் ஆஹ் தேங்க்யூ போரோ ஆ